நல்லா இருக்க தோழி வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்ளா
வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்காங்க
சரிங்க தோழி எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி இப்ப பாத்தீங்ன்னா தோழி ஆஹ் போயிட்டாங்க தோழி இப்ப பாத்தீங்ன்னா தோழி பசங்க வந்து பள்ளி முடிந்து வரார்கள் தோழி அப்ப ஏதாவது நீங்க செய்து குடுப்பீர்களா தோழி இல்லே எப்புடி வெளியில வாங்கி தருவீர்களா தோழி ஏதாவது செய்வீர்கல்லா ஏதாது இது ஒரு சுவாரஸ்யமான இது சொல்லுங்க தோழி நானு நெறைய செஞ்சு தரணும் சோ அதனால உங்கள்ட்டருந்து கத்துக்குறே
சேரி ஓகே ஓகே நா வந்துட்டு பையன கூப்புட போம்போதே ஸ்கூல் எதுர்லயே பொட்டி கட இருக்கும் அங்கே நின்னுருவா என் பைய எனக்கு வந்துட்டு சிப்ஸ் வாங்கி குடு சாக்லேட் வாங்கி குடு லேஸ் வாங்கி குடு முக்கியமா அந்த பத்து ரூபா பாட்டல் ஜூஸ் வருது இல்லயா அது வாங்கிகுடு அப்டின்ட்டு அது எவ்ளோதா இது பண்ணாலு கும் இது ஆ இது பண்ணமாட்றா ஏதாவது எனக்கு வாங்கிகுடு அப்டில்லனா நடு ரோட்லே நின்னுடுவா அவன புடிச்சு இழுக்கவு முடியா து அழுதுட்டு அங்கே உக்காந்துருவான் எனக்கு வாங்கி குடுத்துதா ஆகணு அப்டினுட்டு அது ஒரு சில டைம்ல அடிச்சு குட்டு வரும் ஒரு சில டைம்ல புரிய புரி ஒரு சில டைம்லதா புரிஞ்சிப்பான் ஒரு சி டைம்ல புரிஞ்சிக்க மாட்டான் காசு இல்லடா அப்டினு சொன்னாலு கேக்க மாட்டான் அதனால வாடா போலா வாடா போலான்ட்டு ஏதோ எப்டியோ இல்ல அடிச்சு இ இழுத்துட்டூ அந்த மாதிரி எதோ வந்துருவே ஒரு சில டைம்ல இப்போ இது வச் சிக்கோ நா வீட்ல பெய்ட்டோனக்கு இது பண்றே ஏ பையனுக்கு என்னா நா செஞ்சி குடுப்பன்னா மக்ரூனி இருக்கில்லியா அது பால்ல இது பண்ணி ஸ்வீட் மாதிரி பாயசம் பண்வீங்க இல்லியா நீங்
அ ஆமா ஆமா தெரியு தெரியு தோழி
ஸ்வீட் மக்ரூனின்னு பண்ணி குடுத்தா அவ அது கொஞ்சோ சாப்புடுவா
ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி
தனியா வெச்சிருவே இது மக்குரூனி வே வேகறத்துக்கு கொஞ்சோ டைம் ஆ ஒல்லியா அதனால குக்கர்ல வேக வச்சி தனியா எடுத்துப்பாங் அத வடி கட்டிடுவே அப்பறமேட்ட நெய் ஊத்தீட்டு அவன் ஆனா அதுல்லா சாப்புட மாட்டா என்னது முந்திரி அ தெல்லாமே அவங் சாப்புட மாட்டா அதுனால சும்மா இந்த பால் திலே அந்த மக்ரோனிய போட்டு கொஞ்சோ ஒரு கொதி விட்டுட்டு நெய் விட்டு சக்கர போட்டு நா எறக் கிடுவேன் அந்த மாதிரி தா அவன் சாப்ட்டுப்பான் அது உள்ள எதுமே இருந்து அதுக்கு அவனுக்கு கடிச்சு சாப்டல்லா பிடிக்காது மக்குருனியா
தோழி ஆ நா ஒன்னு சொல்ட்டுமா தோழி அது பண்ணி குடுக்குறீங்களா தோழி இந்த ஸ்வீட் சாப்புட்றாங்கன்னு சொல்றாங்கல அதுக்காக சொல்ற ஆ ஈசி சியானது தா தோழி அந்த கோதும மாவு இருக்குல தோழி சப்பாத் தி மாரி நீங்க பெசஞ்சிக்கோங்க நல்ல நெறைய கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஆ அந்த அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் டப்பால போட்டு ஆ சப்பாத்தி சப் பாத்திக்கு பெசையுற மாரியே பெசஞ்சு வச்சுருங்க தோழி வச்சிட்டு ஆ ம் கோதும மாவுல அதுக்கப்றோ அத என்னா பண்றீங்க சப்பாத்தி போடுற மாரி நல்ல பெரிய சப்பாத்தியா போட்டு அத வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க ஒங்க இஷ்டோ எந்த ஷே ம் எந் எந்த விதமான இதுல வேணாலும் கட் பண்ணிக்கலாம் முக்கோணம் கோணம் கட் அந்த மாரி கூட கட் பண்ணிக்கலாம் தோழி கட் பண்ணிட்டு அத என்னா பண்றிங்க அத எண்ணெய்ல போட் டு எடுத்துருங்க ந லைட்டா செவப்பு நெறோ வரும்போது டக்குனு எடுத்துருங்க எத்
பண்றத அப்டியேவே எண்
அப்டியே கட் பண்றது அப்டியே தனித்தனியாக நா வந்து சின்ன சின்னதாக கட்டம்ங்கட்டமாக கட் பண்ணி அப்படியே எண்ணெயில எடுத்து போட் டு அந்த சின்ன சின்னதா கட் பண்ணி தனியா எடுத்து வைக்ரோம்ல ஒரு பிளேட்ல கட் பண்ணி எடுத்து வச்சு அதை எண்ணெயல போடணும் மொத்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா ஒட்டிக்கும் ஒரு நா அஞ்சு அஞ்சு பத்து பத்து அப்டி எண்ணெ சட்டிக்கு தகுந்த மாரி பெரிய எண்ணெ சட்டினா கொஞ்ச கூட அது மாரி போட்டு ஒரு லைட் ல அது சிவப்பு நிறம் வரம்பத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க தோழி அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க ஆஹ் ஜீனி ஜீர காய்ச்சிக்கணும் ச வெள்ளை சக்கரைய போட்டுங்க அத காய்ச்சிக்கிட்டே அதுக்கப்புறம் கொஞ்சம் பதம் வந்ததுக்க அப்புறம் அதுல எடுத்து
இது ஆக்சுவலா இது வந்து அஹ நாங்க செய்வோம் நாங்க இங்க மாமியார் வீட்டுக்கு வந்து செஞ்சது கிடையாது அம்மா வீட்டுல செய்வோம் அது எப்டின்னா இப்ப அதான் கோதுமமாவோ மைதமாவோ ஏதோ ஒரு மாவுல அது இது பண்றோம் நீங்க வந்துட்டு இது கட் பண்ணிக்கிறேன் சொல்றீங்க இல்லியா நாங்களும் அந்த மாரி கட் பண்ணுவோ ஆனா நீங்க கடவே வ எண்ணெயில போட்டு எடுக்கறீங்கல்ல இந்த கார்ணரையும் அந்த நறைய ஒரு முறு முறுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்லேட் மாதிரி ஒரு இது வரும் ஷேப் வரும் அப்படி போடுவோ நீங்க கட்டமாவோ ஸ்கொயராவோ ஓகே அந்த மாதிரி போடுறேன்றீங்கல்ல அது வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமு கொஞ்ச புடிச்சு நீங்க முறுக்குனீங்கன்னா அது அந்த சாக்லேட் பத
ஆமா ஆமா அது நீங்க சொல்றதா கரெக் ட்டு அது சின்ன பசங்கனா ஜா ஈஸியா சாப்புடுங்க அந்த மாரி ஒண்ணு ஓ இங்க வந்து தொக்கோட அந்
இல்ல நா நா எங்களுடைய அந்த உருது லாங்குவேஜ்
ஓ சரிங்க தோழி சரிங்க ஓ சரிங்க இந்த மாரி ஒண்ணு பண்ணுவோ தோழி அப்படி இலையா
நா வந்துட்டு ஒண்ணு பண்ணிருக்கேன் நா நா சொல்றேன் கோதும மாவுதா வாழப்பழம் இருக்கு இல்லையா நீங்க வந்துட்டு கொஞ்சோ லைட் டா இது வன் னாலு வந்து போட்டுடுறீங்களே கீழே நம்ம குப்பையில போட்டுடுவோம் நல்லா இருக்கறது மட்டும் சாப்ட்டு கு அந்த அந்த பழம் கூட நல்லா வந்து டு பசைஞ்சு வச்சுட்டு கோதும மாவு இருக்குல்லையா நம்ம வடைக்குலா போடுவோமே போண்டாக்குலா போடுவோம்ல அதே மாதிரி கோதும மாவுல கொஞ்சமா சக்கரை கூட வேண்டா வாழப்பழமே உங்களுக்கு வந்துட்டு இனி ப்பு தான அதனால கோது கோதும மாவு கூட கொஞ்சோ வந்துட்டு இந்த இதுவு வாழப் பழம் பசஞ்சு வச்சிட்டு நீங்க போண்டா மாதிரி சுட்டு குடுத்தீங்கன்னாலு பச சங்க வந்துட்டு சாப்
சாப்ட்டுருவான் ஓ ரெண்டுத்தையு கலந்து பசைஞ்சு வைக்க சொல்றீங்க ஓ
இந்த ஈரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கோதும மாவ சேத்துக்கணு போண்டாக்கெல்லா கொஞ்சோ இதுவா இருக்கு இல்லியா போடுவோல்ல அந்த பதத்துக்கு நீங்க இந்த வாழைப்பழம் பொடிய வந்துட்டு அது கொஞ்சமா சோடா மாவு லைட்டா ஒருப் ஒரு பின்சு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு மட்டு நீங்க உப்ப சேத்துக்கோங்க கொஞ்சக சும்மா நீங்க டேஸ் பண்ணி பாருங்க அதுல சர்க்கர இது ஸ்வீட கம்மியா இருந்து ச்சினா சர்கர சேத்துக்கோங்க பால் கூட உங்களுக்கு ரொம்ப இண்ணு கொஞ்ச கட்டியா இருக் க்கமாறி இருக்குன்னா கொஞ்ச லைட்டா பால் வீட்டு கூட பசின் ஞ்சு நீங்க அந்த பூண்டா போட்டு குடுக்கலா நல்லாருக்கு பசங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமோ ஸ்வீட் கேக்குறாங்கல்ல இனி கேக்கும் போது அது கொஞ்ச இனி ப்பு ஒரு பலகாரம் மாதி ரி ஆயிடும் ம்ச் அது போட்டு கொடுப்பே எப்பயாவது அதுவு பைய சாப்டுவா
ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி நா இது பண்ற தோழி இல்லன்னா இந்த பிரெட் அல்வா
ஆ உங்களுக்கு பிரெட் அல்வானா உங்களுக்கு வந்து ட்டு ரெண்டு தடவ நீங்க எண்ணெயில போட்டு எடுக்கிறீங்க
இல்ல தோழி பிரெட் அல்வா ஆமா அது ஒரு வாட் பிபிரெட்ட வந்து எண்ணெய்ல போட்டு எடுக்கணு வேற வழி இல்லதா ஆ ஒடனே பண்ணணும்னா தோழி இந்த பிர சாண்ட்விச் பண்ணி கொடுத்துருவ தோழி நா பாட்டுட்டு அவருக்கு புடிக்கு
நா அதிகமா எதுவு வந்துட்டு சாப்பிடடுற எதுவு இது பண்ண மாட்டே ஆஹ் பஜ்ஜி சுடுவே பஜ்ஜி வட அந்த மாதிரிலா போடுவோ
ஆஹ் அந்த மாதிரி தா தோழி பண்றது அஹ் வெங்காய பஜ்ஜின்னா ரொம்ப புடிக்கு தோழி உதிரி உதிரியா போட்டு சாப்படுறது ரொம்ப பிடிக்கு அவருக்கு உம் ஆஹ் சாசு சாசு வச்சுட்டோம் வச்சுங்களா சாப்பிட்டுப்பாரு அப்படி இல்லையா அந்த ராகி சேமியா இருக்குல்ல தோழி அத பத்தீங்கன்னா ராகி சேம் அத‌கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷ தண்ணில போட்டு எடுத் த்துட்டு அதுக்கப்புறமா அஹ் அதது உஹம் இல்ல பால்ல போடுறது இல்ல தோழி அது வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு இட்லி பானையில வேக வச்சு ச்சு எடுத்து அதுல வந்து தேங்காய் திருவி போட்டு டு சக்கர போட்டு ஏலக்கா போட் போட்டு அது ஒரு மாரி நல்லா இருக்கு தோ ழி சாப்பிடடுறதுக்கு வெள்ள சக்கர தா போடுறது அது உதிரி உதிரியா இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப யாராவது வராங்கன்னு வச்சுங்களன் ஆஹ் எடுத்துப்போம் அதுவே இப்ப யாராவது உம்
உள்ள சர்க்கரை போட்டு சாப்பிடுவோ ஏன்னா என்னோட மாமியாருக்கு கொலஸ் அதனால அதிகமா வந்துட்டு தேங்காய் சே்த்தக்க மாட்டாங்க
வறாங்கன்னா காலையில இட்லி பூரி எல்லாம் பண்றோம்னா அத ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு கூட வைக் கிலம்
ஆஹ் இல்ல என்னோட அத்தை வீட்டுல பண்ணுவாங்க நாங்க சின்ன வயசுலேருந்து போவோமா இது ச எதுவா இருந்தாலும் தண்ணி பால் தனியா வச்சுடுவாங்க இந்த சேமியா வந்து அவிச்சி தனியா வச்சிருவாங்க சக்கர இருக்கு
ஓ அதுல கலந்து போட்டு
ஆமா ஆ ஒருத்த ஒருத்தவங்களுக்கு ஆமா எவ்ளவு வேணுமோ அது வந்துட்டு அஹ் இட்லி அதெல்லாம் இருந்தாலு இது ஒரு பக்கம் இருக்கு இது உங்குளுக்கு சீக்கிரமாவு அ வெந்துடு இல்லையா ஒ பத்து நிம்ஷோ கூட ஆகாது அவ்ளோதா
ஆமாதழி இஸ் நீங்க சொல்ற மாரி வாரத்துல ஆனா எம் பையனுக்கு வந்து அந்த மாவு இருக்குல இடிச்சு வெச்சிருப்போம் மாவு பச்சரிசி மாவு அதுல வந்து வெள்ள கலர்ல வெள்ள ச இது ராகி சேமியா அது வந்து வெள்ள சேமியா அவுனுக்கு அது பிடிக்கும் பாலு நாட்டு சக்கரையு போட்டு தருவோ சா விட்டு போயிடுவாப்ல அது ஸ்கூலுக்கு அதுல்லா நல்லதுதா தோழி அவுங்களு ஒவ்வொருநேரோ நைட்ல கூட கே ப்பாப்ல நைட்லையு செஞ்சு தர துண்டு உம் இப்பிடிதா தோழி விஸ் க்கு இப்ப பள்ளிக்குன் பாத்தீங்கனா சும்மா அந்த வெரை ட்டி ரைஸ் மாரி எதாது பண்ணி தரது புதினா சாதோல்லா ரொம்ப புடிக்கும் புதினா பிரியாணி மாரி போட்டு தரதுண்டு
உம் ஏ பையனுக்கு வந்துட்டு எதுமே இல்ல அப்டின்ற பட்சத்துல சும்மா அப்டே கடுகு உளுத்த பருப்பு கடல பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒ ஒரு வரமிளகா கிள்ளி போட்டு ஜீரகோ இருக்கில்லையா சீரகம் மட்டு அதுல கொஞ்சோ பொரிய விட் வடிச்ச சாதோ அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி குடுத்துருவே சீரகு ஒற சாதம் மாதிரி ஆம்மா அவுனுக்கு வந்துட்டு காரோ இருக்க கூடாது கலரு இருக்க கூடாது அதனால இது கொஞ்சோ வெள்ளையாதான இருக்கு தாளிச்சம்ன்னா அது உங்குளுக்கு ஒரு டேஸ்
அப்பறங் கஷ்டமாச்சே தோழி டெய்லி எப்டி தோழி ப்பறம் பள்ளிக்கு விஸ்
அதனால தா ஸ்கூல்ல மிஸ்ஸே சொல்லிட்டாங்க உங்க பைய ஸ்கூல்லியே நல்லா சாப்பர்றா நீங்க சாப்பாடு குடுத்தனுப்பாதீங்க ஸ்கூல் சாப்பாடே நாங்க குடுத்துக்குறோ அப்டினிட்டாங்க அவங்க வீட்ல நம்ம கிட்ட வந்துட்டு விளையாட்டு இந்த இதெல்லா காமிப்பாங்க சாப்பறதுல அட பிடிப்பாங்க ஸ்கூல்லனா மிஸ் எதிர்ல சே சாப்ட்டுதான ஆகணு
ஆம்மா ஆம்மா ஆமா
ஆஹ் வீட்டுக்கு வந்தாலு எனக்கு வெள்ல சாப் பாடு தா வேணு வெறுந் தோ சதா வேணு வெறு இட்லி தா வேணு ஆனா ஸ்கூல்லனா சாப் அதனால நீ ஸ்கூல்லியே சாப்ட்டுக்கோ அப்டின்னு விட் டுறது அவங்களும் ஆரோக்கியமா வந்துட்டு தா சமச்சு குடுக்குறாங்க சுண்டல் கொழம்புல இருந்து சாம்பார்ல கை போட்டு முட்ட குடுக்குறாங்க அதனால செரின்ட்டு விட்டுறது நானும்
தோழி நறைய பேசுவோம் தோழி நன்றி தோழி
நன்றி வணக்கம்